ஹலோ அம்மா
ஆஹ் சொல்லுப்பா
என்னமாபண்ணிட்டு இருக்க நல்லாதான் இருக்கேன் சரி சொல்லு என்ன பண்ணிட்டுருக்க
க்கு ரெடி பண்ணிட்டு இருக்கே சென்னா செய்றதுக்கு
ஓ சென்னாவா சரி சரி ஆஹ் நான் இப்பதான் ஹாஸ்டல்ல இருந்துக்கம் கிளம்பிட்டுருக்கே உம் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு இருவது நாள் லீவ்சொ சொன்னாங்க
ஆஹ்ஹ் சரிப்பா எக்ஸாம் எப்டி எழுதுனா
நா நல்லாதான் எழ்துனே
ஆஹ்
ஆஹ் கடைசிஎங்க ஆஹ் நான் சாப்பிட்டுதான் அங்க போ வர பஸ் ஏற வழியில ஒரு ஹோட்டல்லநின்னு சாப்பிட்டுட்டுதான் வந்தே
ஆஹ் சரிக்கா சரிக்கா கிளம்பியாச்சு அப்போ விழுந்துட்டாளா
புரியல
கிளம்பியாச்சா
ஆஹ் கிளம்பியாச்சு கிளம்பியாதான் பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டுக்கன் பஸ் இன்னும் வரல ரொம்ப நேரமா நின்னு ட்ருகே
ஆஹ் என்ன சாப்பிட்ட
ஆஹ் சிக்கன் ரைஸ் ஆஹ் அது இங்கே நம்ம வீட்டுக்கிட்ட எல்லாம் நூத்தி இருபது அங்க வந்து நூத்தி அம்பது
ஆஹ் ஆஹ். பரவாயில்ல உம் காப்பி வேற எதாவது குடிச்சீங்களா
காபிலா அதல்லாம் மதியமே குடுச்சாச்சு
அப்டியா உம் இப்ப ஒண்ணும் குடிக்கல
ம்.
ஸ்நாக்ஸ் எதாவ வாங்கி சாப்பிட வேண்டியது தான
ஸ்நாக்ஸ்ன என்ன சாப்பிட்ணும்
உஹம் ஏதாவது வாங்கி சாப்பிட வேண்டியதானே வந்துச்சுன்னா
அது வ வந்துட்டுதா இருக்கு கையில எங்க காசு இருக்கு ஃபுல்லா ஜி பி ல தாருக்கு
சரி கையில தா வெச்சுக்கணு
நீங்க குடுத்த
ம் வெச்சக்கன் சொன்னா நீ எங்க வாங்கற
நீ குடுத்தாதான வாங் முடியு
அவசரத்துக்கு எதாச்சு காசு தேவ இருக்குதுனு வாங்கி வெச்சுக்கணு
ஓஹோ செரி செரி செரி நாளைக் கால்லியே ஒரு எட்டு ஒம்போது மணிக்கு வந்துருவே
ஆ செரி ம்
ம் வந்தா என்னா பண்ணி வெப்ப
ஆ டிபன் செஞ்சு வெக்கிறே
ஃபனா இத்தன நாலு அங்க ஹாஸ்டல்ல நல்ல சாப்பாடே இல்லாம சாப்ட்டு வந்திருக்கே ஒரு டிஃபன் செ ஞ்சு வெக்றேன்ற
அப்ப பிரியாணி செஞ்சு வெக்கணுமா
ஆ பிரியாணி நைட்டு செய்யி காலைல எதா சிக்கன் கொழம்பு இட்லியு வெய்
ஆ சேரி ம் சிக்கன் கொழம்பு சிக்கனு இட்லி இட்லி அவிச்சி வெச்சர்றே
ம் ம் செரி செரி ம் வேற என்ன வேற எதுவு தேவயில்ல ஆ மதியத்துக்கு என்னா வெப்ப செரி நீயா நீ நாளைக் கால்ல சாப்பாடு உட்று நீ அப்பா நா அப்பா எப்ப வந்துருக்காங்க
அ அப்பா வேலைலருக்காங்க
வேலைல இருக்காங்களா ம் ம்
அப்பா ம்
ம்
வெ அ இப்ப எந்த எடத்துல வந்துட்டு ஆமா எந்த எடத்துல வந்துட்ருக்க எந்த எடத்துல வந்துட்ருக்க
ம் நா வந்துட்டு இங்க அதா கிண்டிலருந்து கு கெளம்பிட்ருகே
ஆஹ செரி
ம் ம் அ கால்ல எட்ரைலிருந்து ஒம்போது மணிக்குள்ள வந்த றே
செரிப்பா செரிப்பா ம் நானே டிஃபன் செஞ்சு வெச்சிடுதே
செரி வெச்சுறு வெச்சுறு ம் வேறென்ன ஆ பாத்து வரணுமா இருமா
அ அ
தேங்குணு
ஆ சொல்லுப்பா
செரி இது காலேஜ்லந்து ஃபீஸ் கட்ட சொன்னாங்க என்னைக்கினா இன்னு ஒரு இருவது நாள் கழிச்சாதா நெக்ஸ்ட்டு இது காலேஜு ரீஓப்பன் ஆகம்போது
ம் ம் அ ஓப்பனுக்கு முன்னாடி கட்டணு அப்டிதான எவ்ளவுன் தெரியாதா
அதா பதினெஞ்சாய்ரோ ஆ ஃபஸ்ட்டு செமஸ்ட்ருக்கு பதினெஞ்சாய்ரோ
அ அ
ரெண்டாவ்து செமஸ்ட்ருக்கு அப்டே பதினெஞ்சாய்ரோ
செரி ம் செரி கட்டி சொன்ன டேட்டுக்குள்ல கட்டிறுவோ
அம்மா அ அத ஆம்மா ஜி பே தா ஃபுல்லா
கையிலல்லா குடுத்துலா பண்ண கூடாது அப்டுதான
கையில எல்லா அங்க அந்த காலேஜ்ல அப்படி எல்லாங் கெடையாது ஃபுல்லாவே ஜி பே தா
சேரி சேரி அத கட்டுறதுக்கு முன்னாடியே ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொல்லு
ஆமாமா அதுக்கடுத்து இது ஃபர்ஸ் இது காலேஜ் முடிச்சொன்னே ஹாஸ்டல்ல வந்துட்டு பொருள்ல்லா மாத்தி வெக்க சொன்னாங்க அதுக்கு ஒரு நாள் நா வரணுமா காலேஜுக்கு அந்த இருவது நாள் லீவ் எல்லாஅவுங்க ஒரு ஏழு நாள் எடுத்துப்பாங்லா ஆ நல்லா ஹாஸ்டல் மாத்தரதுக்கு திருப்பி போனு அப்புறோ ஆ ஒய் ஆர் சி கேம்ப்ன்னு சொல்லிட்டு ஒன்னு சேர்ந்திருக்கே
ஆ சரி அது என்னைக்கு
அதுவு லீவ்க்குள்ளதா இருக்கு
ஆ ம்
அதுக்கும் போனு அதுக்கு ஒரு முன்னூறு ரூபாய் கேட்டானுங்க
ஆ செரி அத கட்டிரு
ஆமா அது குடுத்துர்ணு அது அது வேற டை டைம் ஆகுதுல்ல கேம்புக்கு எங்கேயோ கூட்டு போறனாங்க ஒரு வாரோ
ஆ
எதோ எடத்துகுள்ள போய்ட்டு சுத்தம் பண்ணனும் போல
ஆ சரிப்பா ம் சரி அதுக்கப்போ கட்டிரு காச கட்டிட்டு போயிட்டு வந்துரு சரியா ம் ஃப்ரெண்ட்ஸ்லா ஃப்ரெண்ட்ஸ்லா ஊருக்கு போயிட்டாங்களா
ஃப்ரெண்ட்ஸு அதா எல்லா லைனா கெளம்பிட்டே இருக்காங்க
ம்
ம் ம்
போண ஒண்ண
ஆமாமா இத அதா மொத்த தமிழ்நாட்டுலந்து எல்லா எடத்துல இந்து ஆளுங்க என் காலேஜில படிக்கிறாங்கள்ள அதனால போயிட்டுதா இருக்க எல்லா ஒரு சில பேர்ல்லா இப்பவே ஆஸ் டல் மாத்திட்டு அதுகடுத்து கெளம்பறதா இருக்க
ஹ் ஹ
ம்
சரி ம் சரி பாத்து வா இப்ப எந்த எடத்துக்கு வந்திருக்கா சரி காப்பி எதாவது வே ண்ணா வாங்கி குடி
இப்பதா பஸ்ஸு வருது ஏற போற
சரி ம் அது வாங்கி சாப்டுக்கோ ம் சரி எப்பமே கையில காசு வெச்சுக்கணு
அது ஆமா வெச்சுக்கணுந்தா
ஆ ஏனா பஸ்ல எல்லா ஜி பே கெடையாது காசு தானே கட்டு குடுக்கணு
அ அதுக்குன்னு பஸ்ல காசு பஸ் பாசு இருக்கு ஆனா அது வந்துட்டு லோக்கல் குள்ள மட்டுந்தான இப்ப இந்த மாரி ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கெல்லாம் பஸ் பாஸ் யூஸ் பண்ண முடியாது எங்க பஸ்லலாம் போனா காசெல்லா திருடிறாங்களே அதனாலதா ஜீ பேலயே காசு வெச்சிருக்கிறே
ஹ் ஹ்
ம் சரி நீ என்னதா இப்ப பண்ணிட்டு இருக்க இப்ப என்ன பாத்திரமா தே தேச்சுட்டு இருக்கே
பாத்திரோ களுவ போற இப்பதா சமையல் டிஃபன் செஞ்சிட்டு கடல கடல வேக வெச்சுட்டு இருக்கே
இன்னிக்காள்ல என்ன சாப்ட நீ
காலைல என்னது இன்னைக்கு கொழம்பு அதா மதியத்துக்கு கார கொழம்பு கூட்டு வச்சிருந்தே
ஓ ஹோ மா
காலைல பூரி பூரி க்கெழங்கு பூரிகெழங்கு சாப்ட்டு
சரி சரி ம் நீங் நீங்கதா காலலயே அங்க நல்லா எல்லா வச்சு வச்சு திங்கற
ஆமாமா மா நா சாப்டுட்டே தின்னுகிட்டே தா இருப்ப
ஆமா நீ தின்னுகிட்டே தான இருக்க
வீட்ல வந்து உக்கார்ந்து நீயு தின்னுகிட்டுரு
அதா நாளைக்கு வந்துட்டனா எனக்கு நிம்மதி நாளைக்கு வந்தனா எல்லா பக்காவா எனக்கு ரெடி பண்ணி வெக்கனு எனக்கு ம்
கல்யாணத்த பண்ணிக்கோனா நா செய்யற சாப்பாட நா செஞ்சு
ஆ வெயில் வேற தாங்க முடில இங்க ப்பா இங்க ஹாஸ்டல்ல ஏ சி யு கெடையாது ஒன்னுங்கெடையாது கொசு கடி வேற இப்ப கரண்ட் பில்லு அதிகமா வந்துருச்சு அப்டியே கூட ஒனக்கு
ஆ ஹ மூவாயிர
மூவாயிரமா அப்பா நா இல்லாத போதே இவ்ளோனா அப்ப நா வந் தா இன்னு எவ்ளோ நெறையா வரு
ஆ அ
ஆ ம் ம் ம் ம் அங்க கொசுலா கடிக்குதா
கொசு ஒண்ணு ரெண்டுதா இரு
கோஸ் ஒண்ணு ரெண்டுதா இருக்கா இங்க கொசுல்லா காலேஜ்ல புடுங்குது
அ இங்கேய இருக்குதுல்ல கொசு ஒன்னு ரண்டு
ஓ இங்கயே இருக்குன்ற ஆ இங்க எங்க காலேஜுக் பக்கத்துல காடு மாரி எட இருக்குல அதனால எங்க காலேஜ் சைடுலா நெறையா கொசு இருக்கு
கொசு இருக்கு கொசு ஊதுவத்தி எதா கொளுத்தி வெக்கணு
ஆ அங்க வச்சாலு ஹாஸ்டல் பசங்கள்ல ஒரு ரூம்ல மூணு பேர் தங்கறோல ஒருத்த வெள்ள போவா ஒருத்த உள்ள வருவா
ஆ ஆ
ம் அதனால அந்த மாரி எல்லா தொறந்து விட்டு போய்டுவானுக
ம் அதனால கொசு உள்ள வந்துரு அப்டிதான
ஆமாமா
ம் சேர் சேர்
ரிசல்ட் வந்துட்டு இன்னு ரண்டு மாசத்துல வந்துரு நெனைக்கிறே
அடியா சேத்து வருமா
ஆமா ஃபஸ்டு செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் எல்லாத்தையு சேத்து ஒன்னா விடுறானுக போல
எல்லா எடுத்து வச்ட்டு ந்த நீ எடுத்துட்டியா மறக்காம
ஆ அது எல்லாத்தையு எடுத்திருப்பன் தா நெனைக்கிறே திருப்பி காலேஜுக்கு தான போனு
அ
அதனால எதாச்சு உட்டுட்டு வந்துருந்தாலு பரவால திருப்பி அங்க தா போ போற
சரி சார்ச்சரல்லா எடுத்துட்டல்ல அப்போ
சார்ஜர் ஃபோன்ல வெறு இருவதுதா இருக்கு
ஆ
போடணு அது நைட்டுக்குள்ள காலி ஆயிடுச்சுனா பஸ்ல வேற சார்ஜர் இருக்குமான் தெர்ல சார்ஜர் போடுறதுக்கு ம் அப்படி சுச்ஆஃப் ஆயிடுச்சினா ஐடி கார்டு எதுக்காது காலேஜுக்கு போறதுக்கு தானே ஐடி கார்டு
இருந்தாலும் பேக்ல எடுத்து வைக்கணும்ல
சரி அதவிடு ம் இப்பதான் கனக்ட் கேட்டு எடுக்க வராறரு
ம் சரி சரி
ம் ம் எடு எடுத்தாச்சு எடுத்தாச்சு கையில இப்ப வெறும் அம்பது ரூபா தா இருக்கு
ம் அம்ப ரா இருக்குல அத
அப்பா கூப்ட வருவாங்கள
ஆ அப்பாட்ட சொல்றே அப்ப வருவாவ நீ இறங்கக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி போன் போடு கிட்டா வரறது முன்னாடி அப்பதானே அப்பா கரெக்டா அங்க வருவா
சரி சரி
ம்
அப்போ வந்தா எல்லா பக்காவா ரெடியா வச்சிருக்கணும் நீ
ஆ சரி
ம்
செஞ்சு வச்சுற
சரி
வச்சிர
ம் ம் ஏதாவது ரிசபஷனுக்கு ஏதாச்சு போறியா
போய்ட்டு வந்தாச்சு
போய்ட்டு வந்தாச்சா ம்
இப்ப பாக்ஸ் ன்னது இருந்துச்சு நிச்சயிதார்த்தம் கல்யாணம் ஆமா ஆல்ல ஸ் போன வரந்த சனி ஞாயிறு போய்ட்டு வந்தாச்சு
ஓகே ஆகே ம் சரிம்மா ஆமா நாளைக்கு வந்து பேசிக்கிற
ம் சரி ம் ஆ வை வை வை